கேக்குதா
ஆ இப்பதா கேக்குது நா
ரொம்ப லோவா கேக்குது உங்ளுது
என்னது நல்லா கேக்குதா
ஆ கேக்குது இப்போ
ஆ ஓகே ஆ நல்லா இருக்கீங்களா சாப்ட்டீங்களா
நல்லா இருக்கேமா ஆச்சுமா இப்பதா கா காபி குடிச்சுண்ட்டு இருக்கே
ஓ ஓகே ஓகே என்ன காஃபி அங்க ஸ்பெஷலா எதுவும் போ
அப்டிலா இல்ல சா அது அது டீக்கு தா இஞ்சில்லா போடுவாங்க காஃபிக்கு போட மாட் டாங்க பில்டர் காஃபி
ஓ ஓகே ஓகே ம் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எந்த விதமான காய்கறிகள் புடிக்கும் பழங்கள் புடிக்கு அத பத்தி நம்ம பேசுவோ
சேரி நா எல்லா காயு சாப்டுவேமா எந்த காயுமே வேண்டான் ஒதுக்க மாட்டே எல்லா காயும் எடுத்துப்பே ஒரு ஒரு காயில ஒரு ஒரு தன்ம உண்டு கத்திரிக்கா சாப்ட்டா தைராய்டுக்கு நல்லது
ம்
ஆனா கொத்தவரங்கா சாப்ட்டா நம்ம நுரையீரலுக்கு நல்லது நரம்பு மண்டலத்துக்கு நல்லது அதே மாதிரி சின்ன வெங்காயோ சாப்டா இருதயத்துக்கு நல்லது
ம்
ம் தக்காளி சாப்டா சருமத்துக்கு நல்லது
அது மாதிரி ஒரு ஒரு காயு ஒரு ஒரு
ஆமா ஒரு ஒரு காயிலயு ஒரு ஒரு விஷயோ இருக்கு விட்டமின் விட்டமின்ஸ் இருக்கு நல்ல நல்ல தன்மைகள் இருக் கு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுண்ட்டு அதுக்கு தகுந்தா மாரி அன்னனைக்கி என்ன காய்கள் வந்து புதுமையா கெடைக்கிறதோ புதுசா கெடைக்கிறதோ அத நாம சாப்பட கத்துக்கணு
ஓ ஓகே ஓகே
செரிங்களா பழங்கள்ல எல்லா பழமு சாப்டுவே ஆப்பிள் சாப்டுவே பப்பாளி சாப்டுவே அ கொய்யாப்பழோ சாப்டுவே வாழைப்பழோ சாப்டுவே அ திராட்சை சாப்டுவே அந்த மாரி எல்லாமே சாப்டுவே திராட்சை வந்து நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லா வெளியில அந்த கொட்டையோட சாப்டும் போது நம்ப ஒடம்புல கெட்ட கழிவுகள் எல்லா திராட்சை வந்து வெளியில கொணந்துடு
ஓ சேரி சேரி
வேர்வையாகவோ வேற வழியாகவோ அது நம்மளோட நா கழிவுகள குப்பைகள வெளியில தள்ளிடு
ம்
நம்ம‌கொய்யாப்பழோ வந்து அவ்ளோ நல்லது ஆ சுகருக்கு நல்லது சுகர் வராமையும் பாதுகாத்துக்கல்லா வந்தவங்களு கொய்யா பழம் சாப்டும் போது அவங்களுக்கு வந்து அது அ சமநிலையா இருக்கு ஏறாது எறங்காது எந்த பழோ சாப்டாலு ஜூஸா சாப்டாம பல்லு இருக்கிற வரைக்கு மென்னு சாப்டணு
ம் ஓகே ஓகே அதே மாதிரிதா இந்த போட்டா பழம்லாம் நம்ம அந்த தோல் வந்துட்டு சாப்டுறது நல்லது அப்டி சொல்லுவாங்க அது உண்ம தானா
எதுமா
சப்போட்டா பழ சொல்லுவாங்கல்ல
ஆமா
ம் அத அந்த
ஆமா அத நல்லா மண்ணு போக அலம்பிட்டு மேல அந்த ஸ்டார் மாறி இருக் இருக்கில்லாயா அத மட்டு எடுத்துட்டு கட் பண்ணீங்கன்னா உள்ள விதைகள் இருக்கு விதைகல்லா மட்டு நீக் கிட்டு தோலோட சாப்புறது அவ்வளவு நல்லது தா தோலுக்கு ஒரு தன்மை இருக்கு பழத்துக்கு ஒரு தன்மை இருக்கு உங்களுக்கு என்னெல்லா புடிக்கு
எனக்கு பாத்தீங்க அப்டின்னா நா மாம்பழ வந்துட்டு எனக்கு ரொம்ப புடிக்கு
ம்
அஹ் மாம்பழத்திலேயே வந்துட்டு இந்த ஒட்டு மாங்கா சொல்லுவோ இல்லயா
ஆமா
அந்த வெரைட்டி எனக்கு வந்துட்டு ரொம்ப புடிக்கு அது மட்டு இல்லாம ப்பிள் சாப்புடுவே ஆப்பிள் திராட்சையில வந்துட்டு இந்த பச்சை கலர்ல இருக்கு இல்லயா திராட்ச ஆஹ் அந்த திராட்ச தா எனக்கு ரொம்ப பிடிக்கு ஆஹ் அது நான மட்டு மட்டு இல்லாம மாதுளை வந்துட்டு நா சாப்புடுவே ஆஹ் கொய்யா அந்த மாதிரி பழங்கள் பொறுத்தவரை எனக்கு இதுதா புடிக் இது புடிக்காது அப்படிங்கிற மாறி நா எந்த பழத் அப்டின்னு ஒதுக்க மாட்டே எனக்கு எல்லா பழமமே ரொம்ப பிடிக்கு
ம்
காய்கறிகள் பொறுத்த வரையு பாத்தீங்க அப்டின்னா ம் புடிக்காதது அப்டின்னு சொல்றதுன்னா எது சொல்லலா ம் பொடலங்கா வந்துட்டு எனக்கு புடிக்காதுன்னு சொல்ல முடியாது ஓரளவு சாப்புடுவோ அப்டிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல ஓக்கே
ம்
ஆ இன்னைக்கு சமையல் இதானா வேற வழி இல்லையா செரி ஓகே அப்டி அந்த மாரி பாத்தீங்க அப்டின்னா எனக்கு வந்துட்டு பொடலங்கா நா அந்த லிஸ்ட்லதா வச்சிருப்பே
பொலங்கா அவ்ளோ நல்லது நீர் சத்து உள்ள காய்கறிகள் அது நம்ம உடம்புல எந்த வேலையு செய்யாம காய் ஆஹ்ஆஹ்ஆஹ் இந்த உட பயிற்சி செய்யாம இருக்கு போது நம்ம உடம்புல கெட்ட கொழுப்புகள் சேந்து போயிடு அதனால ஊழ சதன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாறி தடைக வந்துடு அப்ப நீங்க இந்த பொடலங்கா பீர்க்கங்கா வெள்ள பூஷ்ணிக்கா இதெல்லா நீங்க சாப் புடுபோது அது வந்து அந்த அதெல்லா நீர கரச்சு அதெல்லா நீரா வெளில அனுப்ச்சிரு
ம்
அதனா இந்த காய்கறிகளல்லா வந்து வாரத்துல ரெண்டு நாள் கூட்டாவோ பொரியலாவோ சாப்பறது நல்ல விஷய ஒரு ஒரு காய்லயு என்ன விட்டமின்ஸ் இருக்கு என்ன தன்மை இருக்கு அது எதுக்கெல்லா உப் உபயோகமாகுது சொல்லி தெரிஞ்சுண்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த காயு வந்து உங்க ஒடம்புல ஒட்டு உங்களுக்கு இந்த காய் பாக்கு போது இது இதுக்காக சாப்புடுறது நாளைக்கு வந்து நீங்க எல்லாம் திருமணமாகி நிங்களா திருமண ஆகி கொழந்தைகள் பிறந்தாலு அவங்களுக்கு நீங்க சொல்ல முடியு இத அந்தக் கொழந்த எனக்கு இந்த காய் வேண்டா அப்டி சொல்லு இல்லம்மா இத சாப்பாணு இத சாப்ட்டா முடி நல்லா வளரு நகோ நல்லா வளரு நம்ம இளமையா இருப்போ தோல் சீக்கிரோ சுருங்காது அதுனால இதெல்லா நம்ப சாப்புடுறது நம்ம பாரம்பரியோ இதெல்லா எடுத்துக்கு போது நம்ப ஒடம்பு ஆரோ க்கியமா இருக்கு தசைகள் வலுமையா இருக்குனு சொல்லி சொல்லி போடணு
ஓ ஓக்கே ஓக்கே ம் அப்பறோ வேற என்ன சொல்லலா அப்டின்னா காய்கறிகள்லா எனக்கு ரொம்ப புடிச்சது பாத் த்திங்க அப்டின்னா உருள கெழங்க எனக்கு ரொம்ப புடிக்கு ம் கத்திரிக்கா கூட சில பேரு ஒதுக்குவாங்க ஆனா எனக்கு என்னன்னு தெர்ல கத்தரி கா ரொம்பவே புடிக்கு கத்திரிக்காய்ல பொரியல்லா பண்ணா நா விரும்பி சாப்புடுவே ம் அதுக்கப்பறோ அந்த ம்
நல்ல விஷ்யோ சொல்லுங்க
அதுக்கப்பறோ வெண்டைக்கா இருக்கு இல்லையா வெண்டைக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கு ம் அதுக்கப் சொல்னா என்ன சொல்றது
வெண்டக்கா எது எதுக்கெல்லா நல்லது தெரியுமா
கண்ணுக்கு நல்லது சொல்லுவாங்கல்ல
கெடையாது இந்த முட்டில ஒரு ஜவ்வு இருக்கு இல்லுயா
ம்
நடந்தா சிலருக்கு முட்டி உராயிதுன் வாங்க கடக் கடக்குன்னு சத்தோ வரு அந்த சத்த வராம இருக்கிறதுக்கு நம்ம முட்டில ஒரு ஆயில் வந்து இயற்கையாகவே கடவுள் வந்து சொரக்கரத்துக்கு குடுத்திருக்காரு
ஓக்கே ஓக்கே
அந்த ஆயில் வந்து நின்னு போச்சுன்னா கட்டி ஆயிடுச்சுனாதா முட்டி வந்து ஒராய்யுது அதுக்கு இந்த வெண்டைக்காயோல இருக்கிற அந்த கொழக்கொழப்பு அந்த முட்டிக்கு பயன் படுது சாப்புடுபோது
ம்
அதே மாதிரி சுக் சுகர்ல வந்து இன்சுலின் அளவ வந்து சமநலப்படுத்துது ஒரு மூணு வெண்டைக்கவ வந்து தலையு அ வலையு வெட்டிட்டு தண்ணீல போட்டு வச்சு மறுநாள் காலையில அந்த தண்ணியு சாப்ட்டு அந்த வெண்டைக்காவையு மென்னு சாப்புடு போது சக்கரையோட அளவு சமநிலையாருக்கு டெய்லி ஒரு வெண்டக்கா ப ச்சியா சாப்புடு போது அதாவ்து தண்ணிலல்லா போடாம சின்ன சிறுவர்கள் ஒரு ஒரு ம மம் ஒரு வய்து உள்ளவர்கள் வரைக்கு டெய்லி அந்த ஒரு பச்சையா ஒரு வெண்டைக்காய சாப்புடு போது அவ்வளோ பலன் கெடைக்கிறது
ஓக்கே ஓக்கே நானா முன்னாடி எல்லாரு ஐ மீன் நான் கேள்விப்பட்டவரையு வெண்டக்கா சாப்ட்டா கண்ணுக்கு நல்லது அப்
கேரட் மட்டுதா கண்ணுக்கு நல்லது கேரட்ல விட்டமன் ஏ நெல்லிக்கால விட்டமன் ஏ இதெல்லா இருக்கறதுனால கேரட் அடிக்கடி சாப்ட்டு போது அந்த கேரட்டோட வ வட்டவடிவத்தையே கூர்ந்து கவனிச்சிருக்கீங்ளா அதுல வந்து நம்ம கண்ணு பாப் பா மாதிரி அந்த பாப்பாவுக்கு அப்பறோ சின்ன சின்ன கோடு இருக்கே அது மாரி கேரட்டுக்கு இருக்கு
ஓ ஆமா கேரட் நடுல தானே சொல்றீங்க சின்ன சின்ன கோடு ஒரு ஸ்லைஸ் கட் பண்ணா
ஆ வட்டவட்டமா கட் பண்ணும் போது நம்ம கண்ணோட அமைப்பு எப்டி இரு க்கோ அதே மாரி கேரட்லயு இருக்கு
ஓ ஓகே ஓகே
அதே மாரி மாதுளோபழோ இருக்கு இல்லையா அது நம்ம ரத்த சோகை வராம காப்பாத்து ஒரு நாளைக்கு ஒரு மாதுளம் பழம் வீதோ சாப்பிடும் போது பெண்களுக்கு மினிமம் அ ரத்த சோ ரத்த சோகையின் அளவு பதினைஞ்சு இருக்கணு பதிமூணுக்கு கீழேவோ பத் துக்கு கீழவோ போயிட்டாதா பலதரப்பட்ட மா நோய்கள் தாக்கம் ஏற்படறது அதனால வாரத் த்துல ரெண்டு தடவ மாதுளம் பழம் பெண்கள் அவசியோ எடுத்துக்கணு
ம் ஓகே ஓகே அது ஆ அது மட்டு இல்லாமல் வேற காய்கறிகள்ன்னு சொல்லணுனா நா எல்லாமே ஓரளவு சாப்பிடுவே இந்த காலிஃபிளவர் எனக்கு ரொம்ப புடிக்கு அந்த காலிஃபிளவர்ல ரசோ வெப்பாங்க இல்லையா
ஆமா
ஆ அதுமாரி வச்சா நா கொஞ்சோ எக்ஸ்ட்ராவே சாப்பிடணுனாலு சாப்பிடுவே எனக்கு அந்த அளவுக்கு காலிஃபிளவர் வந்துட்டு ரொம்ப புடிக்கும் காலிஃபிளவர்லயே அந்த இது பண்ணுவாங்கல்ல அது என்னது அந்த இ பொரியல் மாதிரி ஐ மீன் இந்த மொளகாய்த்தூள் இதெல்லா போட்டு எண்ணெயில வருத் து தருவாங்க இல்லையா ம் ம் அது மாதிரி பண்றது அது வந்துட்டு எனக்கு காலிஃப்ளவர்னாலே எனக்கு அது மாதிரி ரச வச்சுட்டு அதுக்கப்புற அது மாதிரி காலிப்ளவரே போட்டு திரும்ப பண்ணி குடுத்தாலுமே எனக்கு அது ரொம்ப புடிக்கு அது நீங்க பண்ணிருக்கீங்களா அது அது பத்தி
ஆ நாங்க பண்ணிருக்கோ நாங்க மொச்சகொட்டை போட்டு காலிஃபிளவர் போட்டு ரசம் பண்ணிருக்கோ
ரசத்தல மொச்சகொட்டையா
ஆமா ஆமா வேக வெச்சு போடணு அதாவது ஒரு ஒரு பூவு கொஞ்சோ மொச்சக்கொட்டையும் வரு அதுலயே ரசமும் வுடும்போது கலந்து சாப்பிடும் போ து அது ஒரு சுவையா இருக்கு
ம் ஓகே ஓகே அப்புறோ வேற எதுவு காய்கறிகள் உங்களுக்கு பிடிச்சு எதுவு
பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பீட்ரூட்ல அல்வா செய்வே பீட்ரூட்ல வந்து ப ச்சையாவே சேலட் செய்வே துருவி அதுல உப்பு போட்டு பச்ச மொளகா எல்லா நறுக்கிப் போட்டு கொத்தமல்லி போட்டு பொதினா போட்டு லெமன் புழிஞ்சு ஒரு பத்து நிமிஷ் சோ ஊற வச்சுருவே எலுமிச்சம் பழம் லாம் புழிஞ்சு ஒரு பத்து நிமிஷோ ஊற வச்சுட்டு அத அப்டியே சேலட் மாதிரி எடுத்து நா சாப்பிடுவே எனக்கு ரொம்ப புடிக்கு
ஓ ஓகே ஓகே ம் அது மட்டு இல்லாம வேற காய்கறிகள் பத்தி பேசிட்டோ பழங்கள் பத்தி நம்ம நெறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோ ஆ நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லா நா ஐ மீன் என்ன சொல்றது நெறைய தெரிஞ்சுகிட்டே நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே
ம்
நம்ம அடுத்த வாய்ப்பில தொடர்ந்து கண்டிப்பாக பேஸ் ரொம்ப நன்றி
நிச்சயமாக நன்றி தோழி
ம் நன்றி நீங்களே கட் பண்ணிக்கோங்க தோழி கேக் குதா நீங்ளே
கேக்குதுமா கேக்குது இணைப்பை துண்டித்து விடுங்கள்
எனக்கு கட் பண்ற ஆப்சன் இல்ல நீங்க தா கட் பண்ற மாதிரி இருக்கும்
அப்படியா சரிமா நா பண்றே
உம்